லா இருக்கு ம் அது உண்ம தா நல்லா இருக்கே என்ன பண்ற
சும்மாதா படுத்து கெடக்க நோம்பு வச்சிருக்க என்ன அதனால சும்மா படுத்து கெடக்க ஆமா தனியா இருக்கு என்ன கடுப்பா இருக்கு கொஞ்சோ அதனால படுத்துக்கெடக்க
சேர் சேரி நல்லதுதா குரான்லா எப்டி எடுத்துட்டு வந்தாச்சா எப்டி
இல்ல இல்ல எடுத்துட்டு வந்துட்ட ஏ எடுத்துட்டு வந்துட்ட குரான் இல்லாம நா இருக்க மாட்ட
அப்டியா
அ அது அ த இதுவு வச்சு அது வச்சிட்ல அது ஃபோன்ல தா பாக்கணு அது எடுத்துட்டு வரமுட்ல இங்க இருந்து அங்க ட்ரவல்ல ட்ரவல்ல அத எடுத்துட்டு வர முட்ல
சேரி அங்க எப்டி மெய்னான ஜாமா குக்கர் அந்த மாரிதா எடுத்துட் வந்துருக்கீங்ளா மைனான ஜாமான் இப்ப நா என்ன சில ஜாமா எப்டி வாங்கிக்கிட்டீங்களா அங்கேயே
கொஞ்சோ வந்து இவங்க இங்க வாங்கி வ கொஞ்சோ ஜாமா வந்து ஆல்ரெடி வச்சிருந்தாங்க இண்டக்ஷன்லா இண்டக்ஷன் பேஷுது ஏனா இங்க கு குக் பண்ணி சாப்ட்டாங்களா
ஆமா
அன்னால இண்டக்ஷன் பேஸ்லா வச்சிருந்தாங்க இவங்க அந்த தோச தவா அந்த எண்ண ஃப்ரை பண்றது அந்த ரெண்டு பக்கமு புடிக்கிற மாரி இருக்கும்ல
ஆமா
அது இன்டெக்ஷன் அடுப்பு கொக்கரு அதெல்லா வச்சிருந்தாங்க
சே ய
அமா இருந்துச்சி எக்ஸ்ட்ரா கொஞ்ச ஜாமா வாங்குனாங்க இவுங்க கொஞ்சோ வந்து எடுத்துட்டு வந்நோ ரைஸ் கொக்கர் பெரிய இட் அ இது அது பேரு என்ன க ப்ரஷர் கொக்கரு அதெல்லா எடுத்துட்டு வந்தோ
நல்லதுதா
அது கொஞ்சோ மசாலா ஐட்டம்லா எடுத்துட்டு வந்தோ
மசாலா ஐட்டம் லா
ஆமா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்டியே டப்பா
பிரியாணி மசாலா பிரியாணி தா போட்டதுல்ல்லங்கிறிய ஆ
போட்டது இல்ல பிரியாணி மசாலா கடைல வாங்கிப்போ கடையில தா விக்கமே
ஆமா போட்ருக்கியா பிரியாணி இல்ல அவங்க போடுவாங்களா
இல்ல இல்ல பிரியாணி இன்னு போட்டதுல்ல
அது சரி என்னது ஏன்னா ஒரு பெரிய மட்ரு இல்லப்பா எறச்சி பிரியாணினா மொதலே வே வேக வச்சு செஞ்சா நல்லா இருக் கு கோழி பிரியாணியா இருந்தா என்ன செய்யணு அதே ப்ராசஸ் தா இற ஒரே ப்ராசஸ் பா வெங்காயோ தக்காளி அரிஞ்சி அத வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட்டு குடுத் து தயிர் கொஞ்சோ கலந்து கலந்த கலந்துகுட்டு எலுமிச்ச பழோ கொஞ்சோன்டு கலந்துக்குறாந்தா கலந்துகுட்டு அதுக்கப்றோ வேற என்ன பண்ணனு ஆ‌ தேவையான தண்ணியில ஊற வச்சுக்கணு ஃபஸ்ட்டே வந் து அ ரைச ஆமா ஊற வச்சிட்டு அப்றோ அளந்து தண்ணிய எடுத்து வச்சுக்கிணு
ஈக்குவல் வாட்டுக்கு ஊத்தனுமா
இப்போ வந்து ஒரு பங் ஒரு படி அரிசீனா ஆ ரெண்டு படி தண்ணி ஊத்துனொறு ஒ ஒன் ஒன் ஈஸ்ட்டு டூங்குற மாரி
ஓ அப்டி ஊத்துணுமா ஒரு நாள் ட்ரைப் தா பண்ணனு நோம்பு முடிஞ்சி ட்ரை பன்லான்ருக்க நோம்புல சரி வராது
ஆமா இப்ப ஒரு சுண்ட அரிசி போட்றன்னு வச்சுக்குயே ரெண்டு கப்பு தண்ணி ஊத்துணு அதே அளவுல அந்த ரைஸ் எடுத்தல அந்த கப் எடு
ஆ நா மெஷரிங் கப் வாங்கிட்டு வந்த வரக்குள்ள
அப்படியா
எனக்கு அளவு தெரியாது டக்குன்னு அந்த மெஷரிங் கப்பா இருந்தா டக்கு டக்குன்னு அளந்து போட்ருலா கொவலன்னா அதெல்லா தேடிட்டு போனு அவசரத்துக்கு
பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்லயே அரைச்சிக்கிட்டா நல்லாருக்கு கடையில வாங்குறது அந்த அளவுக்கு நல்லாருக்காது
நா தா அறப்ப இஞ்சி பூண்டு
ஃபிரிட்ஜ் இருக்கா
ஆ இருக்கு ஏ அக்கா அடிக்கிறாங்க கொஞ்ச நேரோ கழிச்சு அடிக்கிற
ஏப்பா பத்து நிமிஷோ முடியலயே
அக்கா இ அடிக்கிறாங்களே இதுக்கப்றோ பேசமாட்டாங்க அக்கா இப்ப அடிச்சாதா பேசுவாங்க அதனால
சேரி சேரி சேரி ஓகே என்னானு பாரு
சேரி நா பாக்குற அஸ்லாம் மலைக்கு
ஆ வலைக்கும் ஸலாம்